ஆ கேக்குது ப்ரோ வணக்கோ ப்ரோ
வணக்கோங்க
ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இரு
சாப்டாச்சா
சாப்ட்டாச்சுங்க சாப்டு இப்பதா உக்காந்துருக்கோ
ஓ சேரி சே
கரண்ட்டு இல்லாம நிக்குதாங்க
ஆக இல்லப்பா இப்ப காத்து அதிகமா இருக்குல்ல அதனால கொஞ்சோ ஒயரு இதாயி லூசாயி லூசாயி அப்பப்ப ஆஃபாயிறுது அப்போ மறும்டியு மறுபடியு கொஞ்சோ இது பண்ணிட்ருக்காங்க எப்டினா நம்ம வீட்டுக்கு மட்டு இல்ல எல்லா வீட்டுக்குமே அது எதுவு மெய்ன்ல
அதா அதா ஆ
ம் மெய்ன் அந்த மாரி இஸ்யூ போல ம் அப்புறோ சொல்லுங்க நீங்க எங்கங்க எப்டின்னா ட்ரிப்லா நீங்க எந்த மாரி போவீங்க அ எப்டி உங்கள்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கு ட்ரிப்ல
ட்ரிப்புல அதிகோ போனதுல்லங்க மிஸ் ம் ப என்னது கோயிலு அந்த மாரிதா போவோ ட்ரிப்பு போறது வேற எந்த ட்ரிப்பு போலங்க கோயிலு கோயிலு கோயில் ம்
இல்ல இல்ல பசங்கலா சேந்து கூடே மேரி இப்ப வெளிய இந்த ஹில்ஸ் ஏரியா அந்த மேரி இப்ப எப்டினா கேரளா கொடை கேனல் அந்த மாரி
அந்த மாரி அந்த மாரி போலங்க யாரு பசங்க எல்லாமே அவங்க எல்லா காலேஜி படிச்சானு காலேஜிலே அப்டியே போயிட்டானோ ஆனா காலேஜி ஃப்ரெண்ட்சு கூட அப்டியே போய்ட்டாங்க ஊர்ல யாரு வைக்கல தூற
ம் ம்
ம் அதனாலே
ஓ சேரி சேரிங்க ஆ எங்ளுக்கு எப்டின்னா நாங்க வந்து ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்டின்னா நீங்க சொன்ன மாரி எங்க போனாலு கோயிலு கோயிலு கோயில் தா எங்க அம்மா ப்ப பொறுத்தரைக்கு கோயில் தா எங்கயாது வெளிய போனுனா கோயில்
அ அது மேரிதா அவுங்குள வந்து சுட்ருல்லா
அ அவிங்களுக் அதா சுற்றுலா
நோ செல்டு
அ எப்ப கல்யாந்துக்கு அப்பறந்தா வந்து இப்ப இந்த கொடைக்கானல் ஊட்டி இந்த மாரி வெளியெ ஏரியா போனத் மூணாறு இந்த மாரி வெளிய போனதல்லா
என்னா அவருக்கு என்னா அவருக்கு அந்த ஆச இர்ந்துர்க்கு இந்த மேரி போயிருக்கணுன்னு அதனால நீங்களு போயர்ப்பீங்க
அப்படில்லா இல்லப்பா நாங்க வந்து எப்டின்னா ரெண்டுப் எப்பயுமே வெளி சுத்துறம்ம அப்படின்னா நாங்க போனா நாங்க இது மாரி பஸ்ஸுல கார்ல இப்புடில்லா போக மாட்டோ காரு இருக்கு ஆனா காார்ல நாங்க போமாட்டோ நாங்க வந்து பை க்லதா எங்க போனாலுமே பைக்குதா அது பைக் நம்ம என்னா வெளிய போறது வந்து எதுக்காகன்னா அந்த வியூலா வந்து நம்ம இது பண்ணிட்டு அந்த காத்தல்லா வாங்கிட்டு போனாதா நல்லாருக்கு
என்ன கம்லா